ஹோய் எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா இருக் நல்லா இருக்கேன் தோழி வணக்கம் தோழி
உ உம் நல்லா இருக்கன் தோழி நீங்க எப்படி இருக்கீங்க
நானும் நல்லா இருக்கேன் தோழிஸ்
உம் சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டாச்சா
ஆஹ் சாப்பிட்டாச்சு தோழி
என்ன செஞ்சீங்க காய்ல
சாப்பாடு தோழி
உம் உம் முட்டை குழம்பா
ஆ ஆமா தோழி
ஆ அப்புறம்
உங்களுக்கு பிடிச்ச இப்ப காஞ்சிபுரம் பட்டு இருக் ல்ல அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க
அது எனக்கு மேக்சிமம் அதை பத்திலாம் தெரியாது ஆனா எப்பயுமே நார்மலா போடுற மாதிரி காட்டனு
ம்
எந்த கிளாத் நல்லா இருக்கோ அந்த கிளாத்துல எடுத்துருவே அனா மேக்சிமம் காட்டன் தா த்துருக்கேன் ஆனா அது எப்படி காஞ்சிபுரம் அப்படில்லா எனக் தெரியல ஆனா காட்டன் திருக்கன்
சரிங்க தோழி காட்டன் பீல் எப்படி இருக்கும் உங்களுக்கு
எப்படி சொல்லப்ப வெயில் டைம் எல்லாம் போட்டா கம்பர்டபிளா இருக்கு எதுவுமே தெரியாது அதனால நாங்க அப்படியே காட்டன் அதிகமா சுடியோல எல்லாம் போய் எடுக்க தந்தா காட்டன்ல தான் எடுப்பே மத்தபடி வேற எங்கல்லாம் போனா லைன் அந்த கிளாத்துலதா வரு அ பனின் கிலாத் மாரி அதனால நம்ம காட்டன் நாங்க போயிட்டு எடுத்துடுவே காட்டுன்னு
சரிங்க தோழி நீங்க என்ன சமைச்சீங்க
நா கீர கொழம்பு வெண்டக்கா பொரியல் முட்ட போட்டு வைப்பாங்கள வெண்டக்கா அந்த மாரி செஞ்சிருக்கோ
சரிங்க தோழி தோழி உங்களுக்கு உங்க மாடித்தோட்டத்திலே அஹ் ச் இப்ப செடியெல்லா போட்டு காய்கறிகள் பழங்கள் இப்டியெல்லா போட்டு நம்ம வளர்த்து அத சாப்ட பிடிக்குமா
அது புடிக்கு அப்டி மாடி மேல போட்டாலா புடிக்காது நம்ம எப்யூமே மண்ணுல எப்டி சொல்றது கீழ போடுறாங்க மண்ணுல
ஆமா
அதுதா நம்ளுக்கு எப்யூமே பெஸ்ட்டு ஏனா மேல போட்டா அது எப்டி அதுக்கு ஒரு டப்பா எடுத்து வைக்கணு மேல அப்டியே தண்ணி ஊத்தனு போயிட்டு கீழ இருந்தா மூலியமா போட்டு வுட்டுல்லா மேலப் போட முடியாதில்ல
ஆமா தோழி
ஆ தண்ணி புச்சு ஊத்திக்கினு அதுக்கு டபுள் வேல நம்ளுக்கு
ஓகே ஓகே தோழி
இதுமே நார்ம்லா மண்ணுல போட்டு வெளஞ்சு சாப்புட்டு அதுவே நல்லது இப்ப யாருமே அதெலாப் போடுதின்ல மாடித்தோட்டந்த எல்லாரு இப்போ
ஆமா தோழி மாடி தோட்டி தா ஏனா கு வந்து மாடி தோட்டம் வந்து கம்ஃபடபிளா இருக்குன்றதுனால போடுறாங்க ஏனா கீழ வந்து ஆடு மாடு ச் அதுவு இல்லாம பூச்சு எல்லாமே புடிக்குது அப்பெல்லா இந்த ஜென்ரேஷன் புடிக்குது
ஆமா ஆமா
பராமரிக்கையில வந் ட்டு நார்ம்லா பா நம்ளால புடிச்ச விஷயத்த பராமரிக்க முடியு
ம் ம் ஏ மாடி மேல இருந்தா எப்டி சொல்றது அங்க வெயில் வரோ அதுக்கு ஒரு தார்பா போடுடனு மேல
ஆமா தோழி
சொல்லுவாங்க ஆனா நம்ம இருந்த மரம் எல்லாமே மறச்சிக்குனா அப்டி கெடுமா அப்டியே அதுவே ந நல்லா இருக்குல
ஆமா ஆமா
மேலேத் எதுவுமே பெர்சு பெர்சாலா வெக்க முடியாது எப்பவுமே லாஸ்ட்ட நம்ம எடுக்குற மார்தா இருக்கு அந்த செடிலா அதா சிம்ப்ளா ரோஸ் செடி அந்த மாரில தா வைக்க முடியு இதுவே நம்ம கீழ இருந்தா எல்லா செடியு வாழக்கன்னு தென்னங்கண்ணு எல்லாமே வக்கீர இப்ப நீங்க என்னன்ன வச்சிருக்கீங்க
நானா தோழி நா தக்காளி செடி பூ பூச்செடி ரோஜா பூச்செடி அப்றோமேட்டுக்கு ம் இந்த அ காய்கறிகள் கத்திரிக்கா வெண்டக்கா
ஆஹ் ஹ்
தோழி கருவப்பிலை
இப்ப நீங்க அதெல்லா அறுவடை இப்ப வெளிய வெத்துன்டு போய் விக்றீங்களா இல்ல வீட்ல சும்மா
வீட்டுக்கு தா தோழி வெளியல்லா எங்கயு போய் விக்றதுல்ல தோழி வீட்டு யூஸ்க்கு பயன்படுத்திக்றோ சப்போட்டா இருக்கு அப்றோ மேட்டுக்கு ஆமா சப் கூட்டா பழருக்கு அப்ற இந்த பழ அதோட நேம் கூட எப்டி சொல்றது ஒரு கிரீன் கலர்ல இருக்குல்ல அதோட நேம் என்ன
அவகோடாவா
இல்ல இல்ல தோழி ம் சீத்தாப்பழம் சாரி சீத்தாப்பழம் நேரங்கெட்ட நேரத்துல தா நமக்கு பேச வராது
சீத்தாபழொ இப்ப சீத்தா பழத்துலே ஒரு எத்தனயோ இது இருக்குல்ல நீ எந்த சீத்தா பழ வச்சிருக் நார்மலா எப்பேயுமே வீட்ல வச்சிருக்கமே அத வச்சிருக்கி
ஆமா தோழி கிரீன் கலர்ல இருக்கும்
இப்ப எல்லா ரெட் கலர்ல அந்த மாரில்லா பறிக்கிறாங்கள சீத்தாப்பழொ
ஆ னா தெரில
அதெல்லா இல்ல நா போன்லதா பாத்ருக்கே
அ
மத்தபடி வேற எதுலுமே பாத்ததில் வீட்டல்லா சும்மா நம்ம கிரீன் கலர்ல பழுக்கு அந்த இது தா பாத்
ம் நானு கிரீன் கலர் தா தோழி வச்ச
ம் வேற எதுவுமே பாத்ததுல்ல
ம்
ஒரு நாளக்கி
சரிங்க தோழி தோழி உங்களுக்கு செல்ல ப்ராணி வளர்க்க புடிக்குமா
ஆஹூ எனக்கு புடிக்காது அந் ஆஹூ எதுமே பிடிக்காது ஏனா இப்ப அதுக்கு வளத்துக்குன்னு நம்ம அதைப்பா ஆனா எங்க வீட்ல பூன இந்துச்சி
அ
அது வந்து எப்டி சொல்றது பூன இருக்றதே தெரியாது அது பாட்னு அது வேலய பாக்கு நம்ம பாட்னு நம்ம வேலய பாக் நம்ம தூக்கி வச்சிக்குணு கொஞ்சுர அந்த மாரிலா எனக் புடிக்காது இருக்கு ஆனா பூன இருக்கு பூன நாய்ல்லா இருக்கு ஆனா எனக்கு அதெல்லா எதுவுமே தொடவே புடிக்காது
அப்டியா தோழி
ஆ அப்பாதா அதெல்லா வச்சினு இருப்பாரு தூக்கி தூக்கி
சரிங்க தோழி உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன
எனக்கு பிடிச்ச விஷயன்னா கபடி விளயாடுவே
சரிங்க தோழி
அப்றோ எல்லா எட்த்துக்கு சுத்தி பாக்குற்துக்கு ரொம்ப விரும்புவே
சரிங்க தோழி
அது எங்கங்க புதுசானல்லா இருக்கோ அங்கெல்லா போய் பாக்கணு அப்டின்னு நினைப்பே நீங்க
நா எனக்கு வந்து புடிச்ச விஷ யோ கொழந்தைங்கள பாத்துக்றது வீட்ல இருந்துட்டு சின்ன சின்ன ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாக்றது அப்றோ வீட் டு வேல பாக்றது அப்டியே போய்ச்சு தோழி ஆனா படிச்ருக்கே ஆனா வந்து அதுல இன்ட்ரஸ்ட் போயிடுச்சு ஏன்னு தெர்ல
ம் ஆ எப்டி சொல்றது அங்கங்க போயிட்டு சுத்தி பாத்தா தா எதுவு புரியு வீட்லயே இருந்தா வீட்ல உங்களுக்கு பாப்பா இருக்கு டைம் போர்தே தெரியாது
கண்டிப்பா தோழி பொழுது அனைக் கும் எப்டி நேத்தெல்லா பாத்தீங்கனா உக்காந்தே மொபைல் ஒக்காந்தே பாப்பா எனக்கு ஃபுல் டைமுமே அதே ஒர்க்காவே போயிருச்சு பாப்பா இன்னைக்கு ஸ்கூல் லீவ் விட்டாங்களா தோழி எட்டாந்தேதிதா ஸ்கூல் சொல்லிருக்காங்க நாலாந்தேதி சொன்னாங்க ஸ்கூல்ல எதோ வேல போய்ட்டுருக்காமா அதனால வந்து எட்டாந்தேதினு சொல் ஆனா பாப்பாவுக்கு எல்லா எட்டாந்தேதி தோழி
ஓ வெயில்ல
இல்ல வ அங்க ஸ்கூல்ல எதோ வேல ப வேல நடந்துட்ருக்காம பார்க் லா வெப்பாங்க இல்ல பார்க் மாரி அதெல்லா நடந்துட்ருக்காமா கொஞ்ச மண்ணா இருக்காமா சிமெண்ட் எல்லாமே பூசிட்டு அப்புறமேட்டுக்கு ம் எடுத்துட்டு வந்து பேசுங்க சொல்லி சொல்லிருக்காங்க எட்டாந் தேதில இருந்து ஸ்கூல் ஆரம்பம் சொல்லிருக்காங்க
ம் அ இப்போ ஏனா இப்ப வெயில் வேற ரொம்ப ஓவரா இருக்கு பேபிக்கெல்லா எப்டி செட் ஆகு அதவே ச்சிருப்பாங்கள சின்ன கொழந்தைங்களுக்லா டிகிரி ரொம்ப எப்டி சொல்றது ரா செமையா இருக்கு வெயில் இங்க காய அவ்ளோ வெயில் அடிக்கிது
நம்ம மட்டு வெளிய போய் நின்னொன் வச்சுக்கோங்க ஆ கருவாடா எடுத்துட்டு வந்து உள்ள போட்ருவாங் அந்த அளவுக்கு இருக்கு
ஆமா அந்த அளவு இருக்கு வெயில் இப்ப கிளைமேட்னாற சேன்ச் ஆ பாத்தா அது கூட சுத்தமா எதுமே ஆக மாட்டேங்து வெயிலே அடிச்சினு இருக்குடா வெயி இட்டினப்லா இருந்தாதானடா நம்புளுக்கு குளு குளு இருக்கு வீட்லல்லா சுத்தமா அனலா இருக்கு ஏ சி போட்டாலு குளுர் எப்டி சொல்ல சளி புடிச்சினு இருக்கு அதனால அதையு போட முடியாது
தோழி மழ காலத்துல கூட சளி புடிக்காது ஆனா இந்த வெயில் காலத்துல சளி புடிச்சிக்கு
அது எப்டிதா புடிக்குதுனே தெர்ல
ம் கண்டிப்பா தோழி கண்டிப்பா வெயில் காலத்துலதா இப்ப அதிகமா சளி பிடிக்
ஆ
நம்மெல்லா மழைல நனைஞ்சா கூட சளி பிடிக்காது
ஆமாமா ரொம்ப வெயில் அடிக்குது வெளியவே போக முடில வெளியதா உக்காந்துருக்கே ஆனா வெளிய எப்டி சொல்லு வந்தா ஆனா வெளிய தாண்டி போ முடில அவ்ளோ வெயிலு
கண்டிப்பா தோழி முதல கால ரோட்ல வெக்க முடியுதான் பாருங்க
ஆ
செருப் போடாம ஒரு பத்து நிமிஷ நடந்து பாருங்ளே
ஆமா ஆமா இப்ப நம்ம வண்டிய வெயில உட்டு நம்ம இப்ப இப்ப சப்போஸ் எதனா ஒரு உள்ள போறம்னா அந்த வண்டில மறுபடியு வந்து சீட்ல ஒக்கான்ட்டு வந்தா அவ்ளோ வெயிலு அவ்ளோ சூடு நம்ளுக்கு எப்டி சுடு சுடு தண்ணில கால் வச்சா மேரி இருக்கு அந்த ஃபீல் ஆகுது அதுல
ஆமா தோழி
வீட்ல இருக்கவுங்ளா எப்டி இருக்காங்க
நல்லாருக்காங்க தோழி ஹஸ்பண்ட் எங்க வேலைக்கு போய்ட்டாங்ளா தோழி
ஆ இதுக்கு மேலதா போவாங்க
அப்டியா தோழி சரிங்க தோழி ஆ அத்த மாமாலா
அவங்கல்லா வேலைக்கு போயிருக்காங்க
வேலைக்கு போய்ருக்காங்ளா வீட்ல குட்டீஸ்லா இருக்காங்ளா தோழி
இல்ல இல்ல யாரு இல்ல நானு ஹஸ்பண்ட் அப்புற வீட்ல இருக்கவுங்க
சரிங்க தோழி
இப்பதா மேரேஜ் ஆயி டூ இயர்ஸ் ஆகுது
ஓகே ஓகே தோழி சரிங்க தோழி இப்ப உங்களுக்கு பேபி இருந்துச்சுனா பேபி எப்படி பாத்துக்கணு பராமரிக்கணுனு அ அம் உங்ளுக்கு ஐடியாருக்குல்ல
இக்கு அது பத்தினா எப் எப்டி சொல்றது பேபி வந்து நம்ம எத்தோணிமே சுடத எப்டி சொல்றது சோப் போட்டுலா இங்க ஒரு அக்கா அப்டிதா சோப் போட்டு ககொழந்த ஃபேஸ்ச இது பண் ண்றாங்க
ஆ
னா நம்ம அப்டி பண்ணக்கூாது எனா இப் எப்பிமே நா சுடு தண்ணில எத்து மூஞ்சி தொட்சிட்டு கை கால்லா தொட்ச் ஏனா அப்பதா பாப்பாகு போ ஃபோன்லா ரவ ஹெல்த்தியாகு எப்டி சொல்றது ஸ்ட்ராங்கா இருக்கு போன்லா ஆ சுடுதண்ல போட்டு ரவ தொட்ச்சோம்னா ஏனா இப்பதா பாப்பாலா ரவ புஸ்சு புஸ்சுனாகு ஆகுவாங்க
ஆமாந் தோழி
போன்ல ரவ இதுவாருக்குன் சொல்லிந்தாங்க அப்புற நம்ம எப்பியுமே தொவைக்கிற மெர்லா பாப்பா துணிலா நார்மலா தொய்க் கூடாது ஏனா நா தூங்க துணி கூட போட்டு தொய்க்கறல அந்த மேர்லா தொய்க் கூடாது
கண்டிப்
பாப்பா துணி மட்டு டெட்டாய்ல் ஊத்தி
உம்
தனியா தொய்க்கனு
சரிங்கத் தோழி தோழி நமக்கான நேரம் முடிந்து விட்டது அடுத்த அடுத்த விஷ்யத்துல நம்ம கொழந்தை பராமரிப்பு பேசலாம்
உம் சரிங்க தோழி நன்றி தோழி
நன்றி தோழி